ஹலோ
ஹலோ
என்ன பண்றீங்க நல்லாக்கீங்ளா கொழந்தைங்கள்லா ஸ்கூல்க்கு போயிட்டாங்களா
ஆ ஸ்கூலுக்கு போய்ட்டாங்க நீங்க என்ன பண்றீங்க
நா பாருங்க இப்பதா எல்லா வேலையு முடிச்சுட்டு அதா உக்காந்து டிவி பாத்துட்டு இருந்தங்களா உங்க ஞாபகம் வந்தது பேசியே ரொம்ப நாள் ஆச்சா சேரி அதா கால் பண்ணேங்க என்ன பண்றீன்னு கேட்கலா அப்டின்னு
ம் கொழந்தைங்கலா என்ன பண்றாங்க
கொழந்தைங்கலா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க எல்லா வேல தேட்டிவுட்டு நா சமைச்சி முடிச்சுட்டு இப்பதா உக்காந்தாங்க நீங்க என்ன சமைச்சீங்க
இன்னைக்கி நானு வெஜிடபிள் பிரியாணி பண்ணே
சேரி சேரி வேற சைடிஷ்
சைடிஸ் எக்கு கிரேவி
ஓ
நீங்க என்ன சமையல் செஞ்சீங்க
நா பாருங்க அன்னைக்கு சாம்பார் வச்சே சாம்பார் வச்சு இது முள்ளங்கி பொரியல் பண்ணங்க
முள்ளங்கி பொரியல் எப்படி பண்றது
அது என்னங்க முள்ளங்கி எடுத்து நல்லா வணக்கி நெக்ஸ்ட் பாத்தீங்கனா க டாய்ல எண்ணெய் வச்சு கொஞ்சோ எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு அப்பறோ கொஞ்ச வெங்காயோ அதெல்லா போட்டு தக்காளி ஒரு தக்காளி போடுங்க அப்றோ இந்த பாசி பருப்பு இருக்கு இல்லைங்க அது ஒரு ஒ ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அதையு உள்ள போட்டு ஆ காய் எல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும போட்டு வனக்கி லைட்டா மஞ்சத்தூளு போட்டு வுட்டு ஆ போட்டு நல்லா வதக்கி தண்ணி ஊத்தி எல்லா உப்பு போட்டுறனுங்க அதுலயு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி உங்களுக்கு எவ்ளோ வேணுமோ ரொம்ப நல்லா கெட்டியா வேணும்னா ஒரு தண்ணி கம்மியா வச்சு அப்டி பண்ணுங்க கொஞ்ச தண்ணி இருந்தா பரவால்ல அப்டின்னா அந்த தண்ணி கொஞ்சோ எக்ஸ்ட்ரா ஊத்தி நல்லா வேக வச்சு கூட அப்டி கூட பண்ணலாங்க
இது தேங்காப்பூவ துருவி போட மாட்டீங்களா
ஆஹ அது போட மாட்டங்க அது எங்களுக்கு புடிக்காது வீட்ல சாப்ட மாட்டாங்க தேங்கா போட்டன்னா
சேரி சேரி
நம்ம இந்த பால் உங்க உங்க வீட்டுகிட்டலா பால் பண்ணை இருக்குது இல்லைங்க பால் பண்ணைலா இருந்தா நீங்கதா வாங்கி செய்வீங்களே எதாவது அப்பப்ப
பால்பண்ணை அ இல்லைங்க
ம் இல்ல அங்க இரு வந்து பாக்கும்போது இருந்துச்சு இல்லீங்க பால் பண்ணை இப்ப இல்லைங்களா
என்னதுங்க
பால் பண்ண உங்க வீட்டு பக்கத்துல இருந்துச்சு இல்லைங்க
ஆ
ஆ அது இருந்துச்சு நீங்க பாலுலா வாங்கி சாப்ட்டீங்க ஏதாவது ஸ்வீட் இந்த மாரிலா செய்வீங்களா பால்ல
ஆ பால் வாங்கி பால் கோவா பண்ணுவோம்
பால்க்கோ பண்ணுவீங்களா எப்டி பண்ணுவீங்க
ஆ பால்கோவா வந்து ஃபஸ்ட்டு பால நல்லா ஊத்திட்டு கடாயில
ம்
அத நல்லா க கிண்டிட்டே இருக்கணோம் அப்டியே ஒரு ஹாஃப்ன் நவர்க்கு மேல கிண்டிட்டே இருந்துட்டு
ம்
அப்றோம் ஒரு ஜீ சுகர் போட்டு அத ஒரு ஹாஃபன் நவர் வரைக் கிண்டிட்டே இருக்கனும் சிம்ல வெச்சு கிண்டிட்டே இருக்கணும் இல்லனா அடிப்புடுச்சுரும் கிண்டிட்டே இருந்தோம்னா அந்த கெட்டியான அந்த இதுக்கு வந்துரும் பால்கோவா
நா இந்த பால்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாலு லிட்டர் வாங்கணுங்க மொத்தமா வாங்கி நம்ம இந்த வீடிய பன்னீர் மேக் பண்றது நம்ம இது வீட்லயே இந்த பட்டர் மேக் பண்றது அந்த மாரில்லாம் பண்றது நம்ம வீட்ல கடைலயே வாங்குறது வந்துமே காசு குடுத்து ஏன் வாங்கணும் நம்ம வீட்ல சும்மா இருக்கொம்னு ட்ரை பண்ணி பாத்தன் பாத்திங்கனா ம் அந்த இது இருக்குங்க பன்னீர் பண்றது வெண்ணெய் எடுக்கிறது அதுல இருந்து விடையல நெய் உறுக்குறது அதெலாம் வீட்லயே நா பண்ணிருவேன்
ஆமா பன்னீர் பன்னீர் பண்றதுமே ஈஸி தான் பால நல்லா காய்ச்சிட்டு லெமன் புழிஞ்சு உட்டோம்னா தெரஞ்சிரும்
ம் ம் ஓ ஆமாங்க அதது நம்மளாலா ஸ்டோர் பண்ணி ஒரு துணில போட்டு நல்லா கெட்டி தண்ணியலாம் வடிச்சு எடுத்துட்டு
ம் எடுத்து ஆமா பன்னீர் பன்னீர் வந்துரும்
ம்
நெய் எப்டி பண்ணுவீங்க நெய் உறுக்குறது
நெய் உருக்குறது பாத்தீங்ன்னா நம்ம வெண்ணெய் எடுக்கணுங்க அதுல இருந்து நம்ம இந்த பால் காய்ச்சிறோம்ல்லைங்க அந்த மாரி ஆடை எடுத்து ஸ்டோர் பண்ணி வெச்சு ஃபிரிட்ஜ்ல அந்த மாரி மிக்சில போட்டு அடிச்சு ஆ தண்ணில போட்டு எடுக்குறவங்களும் அந்த மாரி எடுக்குறவங்களும் இருக்காங்க அப்றோம் பாத்தீங்ன்னா அந்த மாரி ஆ பால் வாங்கி பால் இது
ம் ம்
ஹ பாத்தீங்ன்னா அதயும் ஸ்டோர் பண்ணி அந்த அப்டி பண்றவங்களும் இருக்காங்க பால்ல இந்த சிலமீன் ஊத்தீ அது தெரஞ்சி வரும் இல்லிங்க ஒருத்தவங்க லெமன் ஊத்துவாங்க ஒருத்தர் வினிகர் ஊத்துவாங்க அந்த மாரிலாம் ஊத்தி எடுக்குறோம் இல்லிங்க அப்டியும் போய் எடுத்து இது பண்ணுவாங்க
ம் வேற ஏதாவது ஸ்வீட் இருக்கா பால்ல பண்றது பால்கோவா பால்ல பண்ற வேற ஏதாவது ஸ்வீட்டு
எலாம் அப்பறோம் பத்தி பாத்தீங்கன்னா இந்த பால்லயே பாத்திங்னா இது செய்வாங்க எப்டி சொல்றது பாலு பால ஊத்தி நல்லா காய்ச்சி சக்கரை போட்டு இது இருக்குதில்லிங் இந்த மாடெல்லா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குட்டி போட் டொன்னே ஆ சீம்பால் கெடைக்கு பாத்தீங்களா
ஆ
சீம்பால் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க எடுத்தீங்ன்னா வாங்கிருகிங்ளா அந்த மாரி ம்
த்திலி தான பண்ண அதனால அங்கேயே தருவாங்க சீம்பாலல்லா இருந்து ச்சினா சீம்பால் அது சும்மா ஜீனி போட்டு கிண்டு கிண்றது இருக்குது குக்கர் ல ஒரு பாத்திரத்துல பால ஊத்தி அந்த பால ஊத்தி அதுலயே சுகர் போட்டு குக் கர்ல வெச்டோன் வெச்சுகோங்ளே விசில் வந்துச்சின்னா அது கேக்கு மாரி வந்துரு
ஓ கேக்கு மாரி இருக்குமா நா அப்டி எது வீடியோ பாப்பேங்க ஆனா இதுக்கு சாப்பிட சாப்ட்டதே இல்லைங்களா நீங்க சொன்ன மார ட்ரை பண்ணி பாக்குறே
ம் ஒண்ணு கெடையாது குக்கர்ல தண்ணி எதுமே ஊத்தக் கூடாது குக்கர் ல ஒரு டிபன் பாக்ஸ்ல அந்த பால ஊத்தி வெச்டீங்கனா விசில் விட்டீங்கானா அதுவே வெந்துரு ஒரு ரெண்டு விசில் போது ரெண்டு மூணு விசில்
ஓ சேர் சேர் சேர் அப்றோ இந்த அவல்லா செஞ்சுட்டு இருந்தீங்கல்ல ஃபஸ்ட்டு இந்த அவுள்ல ஸ்நாக்ஸ் செஞ்சு தரது பசங்களுக்கு அந்த மாரிலா என்னென்ன டிப்ரண்ட்டா எதாத் செய்வீங்ளா சொல்றீங்ளா டிப்ஸ் எதாவ்து நா
ஆ அவுல்ல வந்து ராகி ராகி மிக்ஸ் பண்ணி
ம்
கொழக்கட்ட மாத்ரி பண்ணலா இல்லைன்னா அவல்மே தனியா ம் அவுலே மிக்ஸ் பண்ணி பண்ணலா அவுல் ஆஃப் கப்பு ராகி மாவு ஆஃப் கப்பு எடுத்துட்டு அவுல வந்து அவுலு தேங்கா போட்டு மிக்ஸியில அரச்சு எடுத்துட்டு
ம் ம்
அப்றோ இது ரெண்டையு மிக்ஸ் பண்ணி நல்லா கொழக்கட்ட மாத்ரி பண்ணி அ இட்லி பாத்திரத்தில வெச் சிடிங்கன்னா வெந்து வந்துரு
ஓ அந்தமாரி செய்வீங்களா ஓ செரி செரி நா ட்ரை பண்ணி பாக்குறங்க
ம் இல்லன்னா நார்மலா அவுல ஊற வெச்சு பால்ல பால் பணியாரோ செய்லா
ம்
அப்றோ பால் கேசரி பால் பனியார இது வரைக்கு ட்ரை பண்ணது இல்ல சும்மா பாக்காதா செஞ்சிருக்கே
ம்
நா ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றே
சேரிங்க செரி பண்ட்டு சொல்லுங்க நா செஞ்சதில்ல இது வரைக்கு நம்ம எங்கிங்க செய்ய டைம் இருக்கு இவுங்கள பார்க்வே டைம் சரியா இருக்குங்க
ஆமா
ம் பால் கேசரி
ம் பால் கேசரி ஈஸி தா ரவ ரவைய போட்டு வறுத்து எடுத்து ரவைய போட்டு வறுத்து எடுத்துட்டு அப்றம் பால் தண்ணி தண்ணி ஊத்துறோம் இல்லையா ர கேசரி பண்ணும் போது ரவ கேசரி பண்ணும் போது தண்ணிக்கு பதில் பால் பால் ஊத்தி தண்ணிக்கு பதில் பால் ஊத்திக்கரணு
ஓகே
கலர் எதுவுமே ஆட் பண்ண கூடாது
ம்
நானு அதா தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க கொழந்தைங்க ஹலோ
சேரி சேரி ஆ
ம் வேற என்ன வேற எதுவு ஸ்நாக்ஸ் எதுவு பண்ணலைங்களா இன்னைக்கு
லேட் ஆயிச்சு கால்ல எந்திக்கயு ஆப்பிள் கட் பண்ணி குடுத்தே இன்னக்கி என்னங்க ஒரே ஃப்ரூட்ஸ்தா இன்னக்கி இன்னக்கி எதுவு செய்யல இனிமேதா செய்யணு செரி ஒரே கொழப்பமா இருந்துச்சு செய்றன்னு தெரியல அதா உங்கள கூப்பிட்டு கால் பண்ணி கேக்லா என்ன செய்றீங்கன் பசங்க வேற
ராகி கொலக்கட்டை பண்ணிவைங்க அது ஈஸியா தா இருக்கும் சத்தானதும் கூட
ம் ந ராகி கொழுக்கட்ட பண்ணா நல்லா இருக்குங்களா
ஆ நல்ல சத்து அயன் சத்து இரும்பு சத்து எல்லாம் இருக்கு ஆ ராகி களி ராகி பூட்டு ஆமா ராகி
ஆ
ராகில அட எல்லா பண்ணிக் குடுங்க
ட்ரை பண்ணி பாக்குறேங்க அப்புற இந்த நம்ம இந்த பாதாமு முந்திரி அப்புற இந்த டேட்ஸூ அதெல்லா போட்டு இந்த நெலக்கல்ல அதெல்லா போட்டு அரச்சு ஒரு லட்டு மாரி பண்ணி குடுப்போம்ல நைட் டின்னருக்குன் சொல்லி நா அது மாரியு அது மாரியு பண்ணி குடுப்பே ஏன்னா பசங்களுக்கு வந்து ஹெல்த் தானே ரொம்ப முக்கிய பஸ்ட் பழக்க இப்ப இருந்தே பழக்கோணு இல்லைங்க
உம்
அதனால அந்த மாரி அந்த மாதிரி செஞ்சு குடுப்போம் நீங்க எதுனா பண்ணி குடுப்பீங்க அந்த மாரில்லா
ஆ வீக்லி டூ டைம்ஸு கொண்டு போவாங்க ஸ்நாக்ஸ்க்கு
அது ஆ வீக்லி வீக்லி செய்யறது கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு வச்சு போடணு
ஓ இல்ல ரொம்ப நாளைக் வைக்க முடியாது இல்லைங்
ம்
உம் ஆ கொஞ்ச நாளைக்கு வரும் அது நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரம் சாப்ட்டு காலி பண்ணிருவாங்க நம்மளே கூட சாப்ட்டு காலி பண்ணிருவோ
அந்த மாரி எல்லா
ம் வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ்ல ஏதாவது கேசரி ஏதாவது பண்ணுவீங்ளா
நா பைனாப்பிள் கேஸரி ட்ரை பண்ணிருக்கேங்க ஒருடைனு
ம்
பக்கத்துல ஒரு அம்மா சொன்னாங்க அந்த அம்மா சூப்பரா இருக்குங்க நம்ம ட்ரை பண்ணி பாக்ல ஒரு நாள் சொல்லிதர
ஆ ஓகே
செரிங்க கொஞ்ச வேல இருக்கு
ஆ செரிங்க ம்